ரினி ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கே இந்த கொஞ்சம் பொறந்த நாள் பங்க்ஷன் அப்டியே இது பண்ணிக்கிட்டு இருக்கோ
செரிங்க தோழி சாப்பிட்டீங்களா
ஆ
சாப்பிட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க்கா இந்த கொஞ்சம் டீ சாப்ட்டுட்டு உக்காந்துருக்கோ
செரி பிள்ளைங்க நல்லா இருக்குதுங்களா
நல்லாக்கு நீங்க என்ன பண்றீங்க என்ன கால்ல இருந்து ஆலே கானோ
ஆ இந்த மாடு பாத்துட்டு போயிட்டு வீட்ல கட்டிட்டு சமச்சு சாப்ட்டுட்டு மாடு கறந்து கொடுத்துட்டு திரும்ப வயலுக்கு வந்திருக்க தோழி
ஆ செரி செரி
ஃபங்க்ஷன்லா முடிஞ்ட்டீங்களா
நாங்க அங்கதா நிக்கிதா
தோழி
ஆ இங்கதான் இருக்கோ
ஆ எத்தன மணி ஆகு
சமச்சுக்கிட்டு இருக்கோ எல்லாரு இன்ன முடியல இப்பதா இட்லி ஊத்திக்கிட்ருக்கோ
ம் சேரிங்க அப்பறோ என்னா பண்றீங்க புள்ளைங்கல்லா வந்துட்டுங்களா
ம் வந்திட்டாங்க அந்த ரூம்ல உக்காந்துருக்காங்க
ம்
அப்பறோ இது என்னா உறவினர்ஹெல்லா நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க ம்
போய் மதியானோ சமச்சிங்களா
ஆமாங்க தோழி போயி கார கொழம்பு வெச்ச
ஆ ஆ
வச்சி சாப்ட்டுட்டு இப்பதா வந்த பாப்பா வந்து சென்னைல படிக்கிறாங்கன்னு சொன்ன இல்லியா அவுங்க என் ஏதோ பாஸ்புக் ப்ராபளமா பாஸ்புக்குல வந்து பணோ ஏற மாட்டேங்குதா
பேசுறிங்க
அதனால வந்துகிட்டு இருக்கன்னு சொன்னாங்க
ஆ
அவுங்க என்னா அன்டயத்துல வருவாங்க தோழி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்குமா பஸ்ல வருவாங்க
அய்யோ அப்பனா யாரு கூப்புட போவா
என்ன தோழி
யாரு கூப்புட போவா
தம்பி போவா தம்பியு அவுங்க அப்பாவையு போ சொல்லுவ தோழி வண்டியில பெயிட்டு அங்க பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பாப்பா புள்ளைங்கலா அழச்சிட்டு வர சொல்லுங்க
என்ன அதுங்களுக்கு மூணு வேலைக்கு சாப்ட முடியாது நைட்டு சாப்ட முடியாது மதியோ சாப்ட முடியாது புள்ளைங்க சாப்பாடு இல்லாமலே வருங்க
வர்றாங்கள வர்றாங்கள
தோழி கொஞ்சோ ஒரு ரெண்டு நிமிஷோ தனியா நின்னு பேசலாமா நீங்க பேசுறது அக்கோ பக்கத்துல பேசுறாங்கல்ல
இது பாவாடைதானே இருக்குறது
தோழி
ஆ தா தே ஒர்க் ஒர்ஷ
பேசுறாங்களா பேசுலாமா கொஞ்சோ
கேக்குதா ஒங்களுக்கு நா பேசுறது
பக்கத்துல இருக்காங்கல்ல கொஞ்சோ தள்ளி நின்னு பேசுனா கொஞ்சோ சிறப்பா இருக்குனு பாக்குற அப்பறோ என்னா என்னா பண்ண போறீங்க அப்பறோ
தள்ளி நின்னுதா பேசுற ஒங்களுக்குதா கேக்கல
எனக்கு கேக்குது தோழி நீங்க பேசுரதெல்லா தெளிவா கேக்குது பேசுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ பேசுங்க பேசு சாப்டாச்சு அதா பா ப்பா வறாங்க
மாடெல்லா கொண்டி கட்டியாச்சா இல்லே
மாடு விக்கறதுக்கு விற்பனைக்கு வந்தாங்க தோழி இன்னைக்கு ஒரு ஒருத்தவங்க மாடு வாங்கறதுக்கு வந்தாங்க நம்ம போய் கேட்டோனா ஒரு மாடு வந்து ரொம்ப பாக்க முடில தோழி எல்லா மாடு செனையா நிக்கிது
ஆ சேரி சேரி
ஆ காலு ரொம்ப வலியா இருக்கு காலு வைத்தியம் பண்ணிக்க ஆ கொஞ்சமா இது பத்து நாலு அஞ்சு மாடு நிக்குது அஞ்சு மாடு செனையா நிக்குது தோழி அஞ்சு கண்ணு குட்டி நிக்குது ஆ
செரி செரி செரி செரி கண்ணு குட்டி விக்க போறீங்களா மாட்டையா
மாட்ட தா ரெண்டு மாடு கறக்கிற மாரி வச்சிட்டு கொஞ்சோ கொடுத்துட்டு புள்ளைங்களுக்கு பீஸ் கொஞ்சோ கட்டணு தோழி பள்ளிக்கூடத்துக்கு ப பணம் கட்டணு ஆ
சேரி சேரி
அதா கொஞ்சோ பாப்போ அப்டின்னு அதோட எனக்கு காலு முடியல தோழி
என்ன படிக்கிறானு சொன்னீங்க நீங்க பாப்பா பெரிய பாப்பா
பெரிய பாப்பா வந்து டீச்சருக்கு படிக்குது
செரி செரி
ஆ சின்ன பாப்பாதா ஆ ஃபார்மசி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கிது
ஆ ஆ நர்ஸ்
ஆ இல்ல நர்ஸ் இல்லங்க தோழி அ து வந்து அஞிஸ்டன் டாக்டர் ஆ
ஆ அப்டிங்களா சேரி சேரி ஆ சேரி சேரி கரெக்டா தா சொன்னீங்க நா கேட்ட கேள்விக்கு பதிலு இங்க எனக் இந்த ஊர்ல கொஞ்சோ டவர் கிடைக்காது அதனால்லா உங்களுக்கு கேட்கலன்னு நெனைக்கிறே நா
எனக்கு கேக்குது நீங்க பேசுறது நல்லா தெளிவா கேக்குதுன்னு தோழி
எனக்கு கேட்கணும்ல நீங்க பேசுறது
ஐயோ இறைவா சேரி சேரி சேரி சேரி ஆ அப்றோ சந்தோசமா இருக்கீங்கல்ல இப்ப நம்ம இப்டி தோழி நம்ம இப்டி பேசி பகிர்ந்துக்கிறதுல கொஞ்சோ மன உளைச்சலு இந்த மனகஷ்டம் இல்ல எல்லா மே கொஞ்சோ கிளியர் ஆவுதுங்கல்ல
ஆமா முதர்த் ஆமா ஆமா கண்டிப்பா
சிலது பேச்சி பேசி பகிர்ந்துக்கிறதுல கொஞ்சோ திருப்தி அடையற மாரி இருக்கு எனக்கு ஃபிலு
அ சேரி கண்டிப்பா எல்லாருக்குமே நிறைவாதா இருக்கு அது ஒரு மாரி அப்டி தனது நண்பர்கள் பேசறது
ஆமா ஆமா ஆமா அப்றோ சொல்லுங்க நீங்க தா சொல்லனு
பாத்த நல்லாற்காது சொல்லங்க தோழி என்ன என்ன பேசுனாங்க எவ்ளவு க்கு எவ்ளவு
எப் இப்ப மாட்டுக்கு கேக்குறீங்களா இல்ல நீங்க நான் கேட்டத்துக்கு பதில் சொல்றீங்ளா
இல்ல இல்ல மாடு இப்ப வித் என்ன என்ன ரே பேசிட்டு போனாங்கன்னு கேக்குறேன்
அவுங்க நம்ம போய் கேட்டோம்னாக்கா ஐம்பதாயிரோ சொல்வாங்க
எத்தன நாளு
அவுங்க வந்து அவுங்க வந்து நம்ம கிட்ட கேட்டாங்னா இருவதாயிரோ சொல்லுவாங்க
ஐயோ ஸ்பெரி டெவலெப்
அது அப்படியே போயிருக்காங்க வேண்டாம்னு சொல்லியாச்சி
தோழி எனக்கு அண்ணல்லா இல்லைங்க தோழி ஆமா ஆமா எனக்கு ரொம்ப வெல கம்மியா இருக்கு க்கு ரெண்டாது நா ஒன்னு உங்கள கேக்குறே எனக்கு அண்ணல்லா கெடையாது ஒரு அண்ணன் அண்ணனுடைய பாசங்கிறது உங்களுக்கு தெரியுல எவ்ளோ ஒரு
அண்ணே இல்லாததே உங்களுக்கு நல்லது நெனைச்சிக்கீங்க தோழி
என்ன தோழி
நிஜமாதா நா எனக்கெல்லா அண்ண இருந்து இல்லாதுதா தோழி எல்லாரு எல்லாரு ஒரு மாரி இருக்க மாட்டாங்கல்ல தோழி
ஆமா
எனக்கு இருக்க அண்ண எல்லா தெண்டோ தா தோழி நல்லது செய்யலனாலு ஒவத்தரோ அதிகமா செய்யறாங்க தோழி நம்மளால முடிஞ் ச நல்லது செய்யணு அக்கா தங்கச்சி வந்து இப்டி இருக்கே அதோட நெலம இப்டி இருக் கே அப்டினு நல்லது செய்யணு அத வந்து ஒவத்துரமா மாத்த குடியாது அந்த மாரி கேரக்டர்தா எங்க அண்ணே
அப்டிங்ளா இல்ல தோழி உங்க அண்ணனு இல்ல இங்கே நம்ப ஊர்லையில்லா நறைய பேர் அப்டிதா சொல்றாங்க இப்ப நாங்க நாலு பேரு அக்கா தங்கச்சி பொம்ளப்புள்ளையா பொறந்தோ நாலு பேரோ ஒன்னு
பொம்ளப்புள்ளையா அ தோ இல்லல்ல நீங்க நீங்க நீங்கல்லா செஞ்சதுதா புண்ணியோ உங்ளுக்கு நாலு அக்கா தங்கச்சி கெடச்சிருக்காங்னா அதெல்லா தங்கங்க ஏனா இன்னிக்கு நம்ம வந்து ஒரு நேரோ அவுங்ளோடனை அவுங்க நம்ளோட துன்பத்துல கலந்துக்குவாங்க சந்தோஷ் துல கலந்துக்குவாங்க எல்லாத்துலேமே கலந்துக்குவாங்க ஆனா அவுங்க அப்டி கெடையாது
ம் ம்
நானா ஏன்டா எனக்கு அண்ணன குடுத்த இன்னொரு இன்னோ ரெண்டு பொம்ள புள்ளைய எங்க வீட்ல குடுத்திருக்லா அப்டினா எ எ எனக்கே எ பசங்ளே நா என்ன நெனைக்கிறே எனுக்கு இன்னொரு பொண் கொழந்தையவே நீ குடுத்துருக்லான் நெனைக்றே நானு
அப்டிங்ளா நம்ம வந்து சொல்லி வளக்குணு தோழி அதெல்லா தா தாய் தகப் பொறப்பாங்க பாத்தீங்ளா நா வந்து இப்ப எங்கப்ப தம் எனக்கு வந்து அண்ணெண் தம்பில்ல மூணு ஆக தங்கச்சி ரெண்டு தங்கச்சியு ஒரு அக்கா க்கா எறந்துட்டாங்கன் சொன்னே இல்லியா
ஆமா ஆமா
ஆனா எ தங்கச்சிங்க ரெண்டு பேரோ ரெண்டு கொஞ்சோ கொஞ்சோ ஏதோ ஒரு கோவத்துல போடி வாடி அப்டிங்கற மாரிதா பேசிப்போம ஒழிய மத்தபடி எனக்கு ஒண்ணுனா அதுங்களு இந்த இங்க தங்கி இருக்காதுங்க அதுங்களுக்கு ஒண்ணுனா நாங்களு இருக்க மாட்டோ ஆ அவ்ளோ பாசமா தா இர்ந்துகிறோ
ஆமா அதத்தா சொல்ற
அது தம்பி இருக்கான் பாத்தீங்களா எனக்கு பையயிருக்கான் சொன்னேல்ல எனக்கு ஒரே ஒரு பைய அந்த ஒரு பையனையோ நா சொல்லி சொல்லி வளக்றே தோழி ஏ வந்து நம்ம இல்ல நா எ பையன்ட்டே என்ன சொல்லி வளக்றன்னா எனக்கு அண்ணன் தம்பி இல்ல ஆனா நீங்க தந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரயு ஒன்னோட பொறப்பாதா எந்த காலத்துலேயு நெனைக்ணு தம்பி நீதா செய்யணு எல்லா எடுத்து செய்யுணு அப்படினு அதுங்கள்ட்ட சொல்லி வெச்சுட்ருக்க தம்பீட்ட
உம் உ உம் நல்லபடியா அப்டி வந்தா சந்தோஷோந்தானே
ஆ அது மார்தா நா சொல்லி வெச்சிருக்க ஆனா க்கு இறைவன் என்ன வெச்சிருக்காரு என்ன சித்தொ வெச்சிருக்காரு அவ மனசுல என்ன நென்ச்சு வெச்சிருகான் அப்டிங்கிறது எனக்கு தெரில தோழி
ஆமா கண்டிப்பா தோழி
எல்லா நம்ம கைல இல்லைங்க தோழி அது அது பிள்ளைங்களுடைய விருப்பங்கள மேல தோழி கொஞ்சோ ஒ ப நேரோ எடுத்து பேசுறீங்ளா
ம் சேரிங்க தோழி